நா ஆ கேகுது கெய்து கய்து இல்ல சாப்புட்ல
ஏ நேத்தி ஏ வர்ல
நேத்தா டீ நகர் பேயிருந்த
அ என்ன பண்ண அங்க பேய் பெயிட்டேய்
பொயிட்டு இதுக்கு பேயிருந்த வாச் வாங்க
வாச் வாங் என்னா வாச் வாங்குன
வாச்சா தோ கைல மாட்டிகிற பாரு அங்கந்து பாரு தெர்தா
ஆ தெர்த் தெர்து
சேரி இதே வாச்சிதா
ம்
ம் ம் ம் ம் ம் ம் ம்
கால் வன்டியா
ன்னா காலு
காலேஜி
காலேஜி போலடா இன்னிக் வீட்லக்குற
ஏ என்னாச் ஆமு
ஆ சேர் நானே காலேஜ் வன்ட்ட அதா ஃபோன் பண்ண ம் ம்
ம் சேரி சே
யாரோ ஃபோன் பண்றாங்க என்னா கத
இவ பிரேம் பண்றா ஃபோணு
பிரேம் அவ கடக்குறா
அப்பதா எங்க இருக்கன் கேப்பா
ம் சேரி அதுக்கு ஏ ப்ளஸ் பி வோல்ஸ்கொயர் ஃபார்முல்லா தெரிம்மா சொல்லு
இல்ல தெரியாது ஏ ஒனக் உனுக் தெரிய்மா நீ
ஆ ஏ ஏ ப்ளஸ் பி யூஸ்கூல்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி டூ ஏ பி
ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி யா அது ஏ மைனஸ் பி ஹோல்ஸ்கொயர் ஃபர்முலா
ஆ அதா நானு கேட்ட
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக் என்
அப்ப ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி போடு சேரி வே இல்லல்ல நாந்தா சொல்ற இல்லல்லல்ல நாந்தா சொல்லுவன்டா உனக் புரிய்ல
ம்
அவ்டே பேசின்னே இரு வெறுப்பாகுது எனக்கு
உனுக்கு தா வெறுப்பாவ்து பேஸ்னே இது ம் ஆசிக்குன அல்லுனே
ஒரு பாட்டு ஒன்னு பாடு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டொ அவ்டின் பாட்டு பாடு
நீ பாற்றா உனக்கு தான்ன பாட்லா ஒம்ப புடிக்குல்ல
எனக்கா பாட்டு புடிக்கு பாட்டு லிரிக்ஸ் தெரியாதே
இப்ப பான்னியே வைக்குமா அதே மே பாடு திரும்புவு
குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டொ அங்கே குமிந்ததம்மா எல்லாருக்கு கொண்டாட்டொ கொண்டாட்டொ அதுக்கப்புறொ எனக்கு தெரிலே அதுக்கப்புறொ எனக்கு தெர்ல
வேறெனா பாடுரியே ஒரு காலேஜில சேந்தரு பாட்டு பாட்டு பாடுற இது பாட்டு பாடற இதுல சேர்ந்துரு பேசாம காலேஜ்ல பேமஸ் ஆயிடுவ
அப்டியா ஆயிட்டா போச்சு
சேந்துரு போய் பேர் குடுத்துரு ம்
ஆ
நீ நீ கிரிக்கெட்ல சேந்துருவியா
இல்ல இல்ல கபடில சேந்துக்கறே
நம்மள்ள போல கபடி பிராக்டிஸ் யாருமே இல்லையா
இல்ல இல்ல ஆரபெக்கல கபடி எல்லா இந்த ஸ்கூல்டு காலேஜ் டோர்னமெண்ட்லா ஆட மாட்டே ஸ்ட்ரைட்டா ப்ரோக்கபடி இந்தியாக்குதா ஆடுவே
அப்டி ஆ போம்போது எனக்கு அப்டிய ரெண் டிக்கெட் அனுப்ச்சுடு
ம் டிக்கெட்லா உனக்குனா ப்ரீடா எல்லா எல்லா நா எங்க வேன தரோ உனக்கு ஃப்ரீ
எங்க ரூம்லயா
இல்லடா அதோ இங்க வன்ட்டா பாரு ஒருத்தே கருப்பு சட்ட ஒட்ட ஐய்யய்யோ பேசக்கூடாதுலே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
வன்டா பாரு
ஆ ஆ அவே அவே இருவது கால் கிட்ட பண்ணிட்டாப்பா அந் பையே பண்ணிட்டு போடோ ஸ்கிரீன் சாட்லா கேக்கறா ஆமா
யாரோ
நேத்துலா யார்ட பேசுனான்னு தெரில
ஆ வாழ்த்துகள் வாழ்த்துக்கள்
அ அது அது அவினாசி மவன பேஸ் நாயா ஆ
நா
ஆ இப்பத்தா விஜி வரலயா வேலைக்கு
விஜய் வரலடா உன்ன தாண்ட கேக்குறே கருப்பு சட்ட காது கேக்கல போல கருப்பு சட்டைக்கு ஆடறான்
அவதா வையித்த கலக்குதுனு போய்டா வீட்டுக்கு
அப்டியா
ஆமா
பிரேமே ஓப்பன் பண்லடா
எத்தன மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு நீங்க
பன்னெண்டு மணிக்கு அம்பத்தி ரெண்டு கோடி நிமிஷத்துக்கு அப்றோ ஏற்போடு போயிட்டு ஏற்போடு பன்னெண்டு ஒண்ணு அம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வரணு
வேகமா வந்திருக்கீங்களே மெட்ரோலையா வந்துட்டீங்க வீட்டுக்கு
மெட்ரோலே இது மீனம்பாக்கோ வன் ஓ ரெடில்ஸ் காந்தி நகர் வன்டே மெட்ரோலயே மெட்ரோ அச்சு தல்ன்னு வருது வீடு க வீடு அடியில பூந்து வீட்டுக்குள்ளயே வுட்டுச்சு
அப்டியே இப்டி ஃபிளைட்ல எல்லா வந்துருக்க வேண்டிய தான மீனம்பாக்கோ போயிட்டு ஏ மெட்ரோல வந்தீங்க இன் நா ஒர் ட்ரெயினு எறப்பதா கஷ்டமாயிருக்
நா காஸ் வெச்சிருந்தே
அதே மாரி பஸ்ஸ விட்டா இதுல ஃப்ளைட்லே வர வேண்டி தான
ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
ம் ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்து
எத்தன நிம்ஷோ பேசிருக்க பாரு
அந்த மாரி கேக்கு போல அதுலாத
ம் அதெல்லா கேக்கக்கூடாதா சேரி ம் ஆ பாக்கறே பாக்கறே சரி சும்மாதான இக்குரோ க்ளாஸ்க்கு போலாமா
இந்த பைய வேற பின்னாடி பேண்ட்லா ஏத்தி எறக்கினுக்கா
யாரு வெள்ள ச வெள்ள பேண்ட்டா
ஆமா ஆமா
கருப்பு சொக்காவா அவந்தா
இந்த கருப்பு சொக்காலா போட்டு வந்துட்டு இருக்கானே
ம் வன் எடா எங்கடா ஃபோன் பேசிக்கிறீங்க அது அப்டிதா
ப்ரோ டெக்னலாஜியா டெக்னலாஜியா
டெக்னலாஜியா டேய்
கல்லா என்ன பா அசிங்க அசிங்கமா பேசினு இருக்காய்ங்க பாரு ஓ பக்கத்
அப்டி பேசக் கூடாதுடா சொல்றா அசிங்கமா எல்லா பேசக் கூடாதுடா ஃபோன்ல நாங்கலா எவ்ளோ நல்லவங்க அது பாரு அவங்க பாரு அசிங்கமாவே பேச மாட்டா உத்தம அவ நாலு புள்ளைக்கு அப்பா ஆவுவா முசா நாலு புள்ளைக்கு அப்பனா நீயி
நீ எத்து பத்து புள்ளைக்கு அப்பனா ஆமா எல்லா எங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களா காலேஜு படிக்கிறாங்களா பசங்
இல்ல எ எ எனா ஏறவே ஏறாதாடா
நார்மலா ஒரு கான்வஸேஷன் எப்டி இருக்குனா பேசணு ஒக்காந்து அசிங்கமாலா பேசுனா ஏறாது
ஒரு ஐநூறு ரூபா தராங்கலாடா பேசுனா என்னா அதுதா பேசுறோ ஃப்ரெண்ட் ஆப் கரியா சீரியஸ்ஸாவாடா இல்லடா தொரக்கல
பாத்துன்னா போய்ட்டு வாங்க நாங்க விளையாண்ட்டு
போ
நீ தானே பக்கத்துல இருக்க நீ போயிட்டா
பக்கத்துல இருக்கறேண்ணா என்ன என்னோட ஒரு அறநூறு கிலோமீட்டர் தள்ளி உக்குாந்துக்கறாமா பேசுற
ஆமா நா வீட்டுல இருக்கே நானு
ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமா சார் நாளைக்கு ரெண்டு நாள் லீவு நாளைக்கு முடி வெட்ட போலாமா எப்டி டேய் ஏ ர் ஃபோர்யு தாண்டா
ஏர் ஃபோர் யூ லா வாங்ளாமா
ரெய்டில்ஸ் டா இந்த மாரி இருக்கவே இருக்காதுடா ரெடில்சு இதுல பண்ணிரலா சின்னதா சின்னதா இருக்காது நடுவுல இருக்கது பெருசா இருக்கு ரிட்டில்ஸ் ஏ ச்சு பொண்ணே இல்லனா ஏ மூசா ம் லேட்டாட்ன நாளைக் போலா
நாளிகுதா நாளிகுதா நா நாளைக்கு வண்டி ரெடி பண்ண போர்ன் நானு
பரவால்ல நந்துவா
நந்து வா நாளானிக்கு போலா இல்ல இல்ல ராதாசலூன்க்தா ராதாதா
ஆர்ஃபோ இது ஆர்ஃப் வரிதா
அ சரி நீ இண்டிகா வாய்ன்ட்டு வந்துக்லா கொஞ்சுன் வாய்ன்ட்டு வந்த்ராத
சேரி ஓகே ஓகேதானா ம் ம்
இவுர் நூத்தி இருவுரா வாங்குறார்ரா
நூத்தி இருவுது வாங்கி ஸ்டைலா வெட்டி உட்டாரு போனவாட்டி
பைய்ர்மா வெட்டி நீ இன்னபா நீ ஃபாங்கு முள்ளட்டு மூடுதா போட்ட நீ முள்ளட்டு போட்டா போட்டா ஈசியாது வெட்டி உட்ருவாய்ங்க
நா இந்த வாட்டி வேற கட்டிங் தான் வெட்டுவ ஃபங்க்கு எட்த்துருவ
நோடினா அப்டி இர்ன்ட்டு போற
இந்தோர் சேஃப்பர் சைடு எடுக்குலான்றியா
க்ராப் க்ராப் போட்டுகோ க்ராப்பு
பறவா எப்ப ஸ்டாட் பண்ணன் தெர்லடா
லோ ஒரு எட்டு நிம்ஷோ இருக்கு
ம் ஆ எ எட்டு எட்டு நாப்பத்ரெண்டாதூரா
டி அப்புளா சொல்ல கூடாது டா
டேய் நான் டைம் சொன்னன்டா
ஓ அப்டியா சேர் சேர்
யார்லா ஹவுன்ஸ்ட்டதா ஐநூர்வா தருவா எனக்கு
ஓஸ் அவ்ங் அப்பா கால் பண்றாரா
ஏன் அப்பாவா எங்க அப்பா ஏன்டா ஒனக்கு பண்ண போறாரு
நோப்பா பண்ணே மாட்டாரு எனக்கு த்ரை எவுள் நேரன் பேஸ்னு அந்மாரி